கேக்குதா
கேக்குது இந்தா இருக்கே நீங்க என்ன பன்றிங்க
நா சும்மாதா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே
ம்
சாப்டிங்ளா
ஆ இந்த இனிமேதா
சேரி சேரி சேரி
ம் எங்க எதோ டூர் போன மாதிரி கேள்விப்பட்டே
ஆமாமா டூர் போயி ட்டு வந்தே ஃப்ரெண்ஸ் கூட
ம் ம் ம்
ம் தென்மல போயும் போய்ட்டு வந்தே
அ அப்புடியா எப்புடியிருந்தது நல்லாருந்ததா நல்லா என்ஜாய் பண்ணிருப்பிங்க காலேஜ் ஃப்ரெண்ஸ்சோடனா
ஆமா ஆமா
ம் ம் சேரி சேரி சேரி எப் ப்டி இங்கெருந்து போகும்போது எப்டி போனிங்க
அது வந்துட்டு க பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தகா காலேஜ்லயிருந்து அங்கருந்து நேரா ரூம்கு கூட் ட்டு போனாக ரெசட்கு
ம்ம்
ம் நாங்க போயிட்டு அதுகப்புற தென்மலடேமு லெஷர் ஜோனு ஒன்னு இருந்து வச்ச அங்க கூட்டு போனாங்க இந்த விளையாறது அட்வெஞ்சரஸ் ஜோனு சொல்லிட்டு இன்னொனு இருதுச்சு அதலாம் சூபரா இருந்துச்சு
சேரி சேரி அட் அட்வஞ் அட்வஞ்சரஸ் ஜோனல் எங் எங்க போனீக
அங்க எதுயில்லா அங்க ஒரு பெரிய அஹா ட்ரெக்கிங் ட்ரெக்கிங் மாரி தா ஆனா படியிருக்கே கீழ இருந்து அந்த மவுண்டெனுக்கு ஏறுறதுக்கு படி இருக்கும் உம் அது பாக்க கொஞ்ச ஏற போது பயமா இருக்கு
உ உம்
உம் டேம்ல தண்ணி எல்ல இல்ல சும்மா கொஞ்ச தண்ணி இருந்துச்சு அதுக்கப்புற பட் பட்டர்ஃப்ளை பார்க் போனோம்
உ உம்
அதாதா அப்படியே ஒ ஒரு நா ரெண்டு நாள் தானே அப்படியே போயிடுச்சு நைட்டு பாயர் கேம்பு
ஆஹ் ஒரு பாட்டு கச்சரியா இருக்கு ஜாலியா டான்ஸ் பாட் டின அப்படி
ஆமா பஸ்லயே ஒரே ஆட்டோ எல்லாரு
உம் உம்
அப்ய புட் நல்லா இருந்து ச்சு அவங்களே சமைச்சு கொடுத்தாங்க ஆமாங்க ஒருத்தவங்க அரேஞ்ச் பண்ணி அவங்களே வந்து சமைச்சு கொடுத்தாங்க வெஜ் தான் நான்வெஜ் கிடையாது உம் அதுக்கப்புறம்
ல நாட் அலவுட் இல்ல நான்வெஜ் வந்து டூருக்கு அத வ ந்து இது பண்றாங்க பரவாயில்ல
உம்
ஆக்சுவலி டூரில வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நம்ம போய் அஜீர்ண கோளாறுனால கஷ்டப்படுறதோட இந்த லாங் டிராவல் கு எல்லாம் வெஜ் வந்து பிரிபேர் பண்றது வந்து ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் உம் அனுபவத்துல சொல்றேன் நாங்க இப்படிதான் இங்க போயிட்டு வந்தோம் கொடைக்கானலுக்கு கொடைக்கானல் போயிட்டு வரும்போது இப்படிதான் ஆஹ் உதவருக்கும் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி போயிருந்தோம் அப்ப இத நான்வெஜ் கொடுத்து பிள்ளைகளுக்கெல்லாம் அது வந்து கொஞ்சம் அஜீர்ண கோளாறு ஆயிடுச்சு வழியில எல்லாம் வா மிட்டிங்கு அது கொஞ்சம் வேனை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு நிப்பாட்டி நிப்பாட்டி வாமிட் எடுத்துட்டே வந்தாங்க ஆனா போகும்போது ரொம்ப ஜாலியா நல்லா போனோம் வந்தோம் அந்த அந்த டூ டேஸ்ல அந்த அங்கே போயும் பிள்ளைங்க அந்த கிரில்லு அது இதுன்னுட்டு சாப்பிட்டாங்கல்ல ஷவர்மா
புதுசா இடத்துக்கு போகும்போது கண்ட்ரோலா சாப்புட்ணும்
கேட்டாத அந்த பிள்ளைகள் எல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அங்க போயும் டபுள் சார்ஜ் சாப்பாடுப்போ அது போக வாங்கி கொடுத்தும் அதெல்லாம் நல்லாதான் இருந்தது எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்ல அது வரும்போது ஒர் ஆள் வந்த உடனே அது ஒரு இயூஷனா இன்னொரு ஆளுக்கும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆன மாதிரி ஆயிடுச்சு ஆனா போகும்போது ஒன் நல்லாவே என்ஜாய் பண்ணுவான் அதனால வரும்போது என்ன பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க வரும்போது நான் வெஜ் தான் வாங்கி தருவேன் அப்படி சொல்லிட்டு வரும்போது வாங்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு எல்லாம் அது வந்து செட் ஆகிக்கிச்சு ஒரு சில ஆள்களுக்கு அது இதுஆகல அப்புறம் வரும்போது எல்லாரும் சாக் லேட் வாங்கிட்டு ஹோம்மேட் சாக்லேட் விக்கும்ல அது அங்க நல்லா இருக்கும் அது டூட்டி ஃப்ரூட்டி கேக்கு அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஆஹ் அது வர்ற வழில ஒரு இது இருக்கு அந்த இடத் த்துல வாங்கினோன்னா ரொம்ப நல்லா இருக்கும்
சேரி சேரி சேரி
இங்கதான் வாங்கிட்டு இப்படியே வந்தோம் அது நல்லா ஒரு இதுனாலும் பரவாயில்ல இது நாங்க ட்ரெயின்ல போனும்
எங்க எல்லாம் சுத்தி
அங்க இங்க கொடைக்கானல்லல வந்து நாங்க போன சமயம் வந்து லேக் ஏரியா ஆஹ் லேக் ஏரியால ரொம்ப நேரம் இந்த பிள்ளேக எல்லாம் தான் சைக்கிளிங் போக ஹார்ஸ் ரைடிங் போக அந்த மாதிரி இருந்தாங்க
உம்
இங்க போய்டு அங்கே அப்டியே கொஞ்சம் ஒரு ஹோட்டல் இருந்தது அங்க உக்காந்து சாப்டோம் வச்சோம் இங்க ஈவினிங் அப்புறம் நைட் ஆகுது மழை ஏறிருவோம் அதுக்கப்புறம் தான் ரெசாட்டே போனோம்
சேரி சே
உம் காலையில அப்டி எந்திரிச்சு ஒரு வாக் மாரி போனும் சும்மா நடந்து பாப்போனுட்டு நாங்க போனது கொஞ்சம் மழை கீழயாது
அங்க குளுர் இல்லயா
சரியான குளுர்
சேரி சேரி சேரி
காலே வக்கே முடியல ரெசார்ட் நல்லா இருந்தது எல்லாமே கொஞ்சம் பள்ள த்தாக்கா அவூங்க இது பண்ணது கேரட்டு் அந்த தோட்டத்துக்கு எல்லாம் போனது வச்சது அதெல்லாம் அந்த மக்களோட அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டண்டா இருந்தது நம்மளுக்குஒரு நாள் வந்து ஒன் டே வந்து அங்க ஸ்டே பண்றதே வந்து கொஞ்சம் என்ன சொல்றது அஹ் ரொம்ப வியா்டா என்னடா புதுசா இருக்கு இந்த கிளைமேட் எல்லாம் குழுறுது வைக்கது அந்த மக்களுக்கு அது வந்து ரொம்ப என்ன சொல்றது அவங்களுக்எகு வந்து அது யதார்த்தமா பழக்கமாயிடுச்சு அந்த அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏத்தமாறி வாழ்றது வைக்கிறது காலையில வெள்ளணா எந்திரிக்க தோட்டம் வெச்சிருக்கிறவுங்கெல்லாம் வந்து அந்த அந்த கேரட் அங்க அந்த ஸ்பாட்லயே வாங்கி சில பேர் கடிச்சு சாப்பிட்டுட்டு போனாங்க பூண்டு அதெல்லாம் கொத்தா வாங்கி இ எல்லாம் வந்து வேணுங்கிறவுங்க யூஸ் பண்ணாங்க ரொம்ப என்ன சொல்றது பூண்டெல்லாம் வந்து பூங்கொத்து மாரி கொடுத்தாங்க இங்கே நம்ம தனித்தனியா தான வாங்குவோம் அங்க இந்த பொக்கே மாரி அரேஞ்ச் பண்ணி அந்த பூண்டு குடுத்தது எங்களுக்கு ஒரே சிரிப்பு எப்டி எப்டி விக்கிறாங்கன்னுட்டு அத ஒரு கொத்து ஆஹ் டிஃரெண்டா இருந்தது
உம் உம்
அது நாங்க ஃபஸ்ட் நா நைட் ஸ்டே பண்ணது எல்லாமே வந்து நீங்களே சமைச்சுக்கோங்க நாங்க சமைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்களே இங்க போய் புரோட்டா வச்சு சிக்கன் குழம்பு வச்சோம்
சேரி சேரி சேரி
அவுங்களே டிப் டிபன் எல்லாம் ரெடி பண்ணி எங்களுக்கு சேவ் பண்ணாங்க
உம் சேரி சேரி
சாம்பார் கேசரி அந்த மாதிரி கொண்டு போனாங்க பூரி இந்த மாரி எல்லா ஐட்டமும் அவங்களையும் செஞ்சு காலையில அவுங்க ஒர்க்கர்வச்சு அவுங்களே செவ் பண்ணாங்க நைட்டு நாங்களாவே சமைச்சு எங்களுக்குள்ள நாங்களே சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நல்லா இருந்தது அந்த அனுபவ போமோ அவங்களோட அந்த இது எல்லாமே அது கொஞ்சம் டிஃப்ரெண்டண்டா இருந்தது அவங்க எப்படி அதெல்லாம் பிபர் பண்ணி வச்சிருக்காங்க ரிசர்வு பண்ணி
உம்
அப்படின்னுட்டு அத பார்த்தோம் அதுவும் டிஃப்ரெண்டண்டா இருந்தது காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா பச்சை பசேல் எங்க பத்தனாலும் குளிர் மிஸ்ட்ட் மலைக்கு மேல வீடு அதெல்லாம் எப்படி அவங்க கட்டுறாங்க விக்கிறாங்க எப்படியா அங்கெல்லாம் காங்கிரட் எல்லாம் எல்லாம் கொண்டு போறாங்க செங்கல் மண்ணு இதெல்லாம் ஏத்தி எப்படி அங்க பவுண்டேஷன் போட்டு அவங்க வீடு கட்டுறாங்கங்கிறதே ஆச்சரியமா இருந்தது
உம்
தளத்துல நம்ம எல்லாம் இருப்போம் இல்லையா அப்ப நம்ம லைப் ஸ்டைல் ஒரு மாதிரிய தானே இருக்கும் ஓ இப்ப மலை மேல இருக்கும் போது அவங்க வீடு கற்றது வை வக்கிறது எவ்வளவு சிரமம் அந்த இடத்துல அவங்க அத கட்டி அதுல இருக்காங்க எப்படி இவங்களுக்கெல்லாம் வந்து பா்த்த இடம்ல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க எப்படி அளந்து தருவாங்க இந்த இடம் இவங்களது எல்லாமே மழைதான் இதுல எப்படி அது அவங்க இடம் சொல்லு சொல்லுவாங்கஅப்படின்னுட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப வந்து கியூரியாசிட்டியா இருந்தது
உம் அங்க வீடும் பெருசு பெருசு தான் இருக்கும்
ஆஹ் டிஃப்ரெண்டண்டா இருந்தது அந்த காலத்துல கட்டின அந்த ரெசார்ட் ஒரு சில இது கல்லுலயே செஞ்சிருந்தாங்க வச்சிருந்தாங்க ஆஹ் நல்லா இருந்தது சின்ன சின் சின்ன வீடும் இருந்துச்சு இங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீடு எல்லாம் கொடைக்கானலய இருக்காங்க அவங்க இது நாமே நம்ம ரிலேட்டிவ்
உம் உம்
வந்து கொடைக்கானல்லி அவங்க இருக்கு இருக்காங்க
சரி அங்கயும் போனீங்களா
அவங்க வீடு ரொம்ப அந்த அந்த தாள் தளமா இருந்தது ஒரு ஒரு இடத்துல நாங்க வண்டியை நிப்பாட்டிட்டு நாங்க இறக்கமா இருந்தது நாங்களே கொஞ்சம் இறங்குறது எங்க எங்களை பின்னாடி புிடிச்சு தள்ளற மாதிரி இருந்தது அந்த ம இருந்தது வண்டிெல்லாம் ஏற இறங்க முடியாது ரொம்ப சறுக்கா இருக்கு நீங்க நீங்களே நடந்துருங்க அப்படின்னு ஒரு சில பேரை மட்டும் வச்சு வு வண்டிய வச்சு இறக்குனாங்க ரொம்ப அதிகமான ஆள்களை வந்து ஏத்தாம நார்மல் பர்சனே வேண்டாம் நடக்க முடியாதவங்க மட்டும் இருங்கன்னு சொல்லிட்டு ஒன் ஆர் டூ பர்சன்ஸ வச்சு அந்த வண்டிய வந்து இது பண்ணாங்க அவங்க மூவ் பண்ணாங்க
உம் ஆமா வண்டியோட்டா உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல
நைட்டு நேரம் எல்லாம் வந்து அந்த வண்டி வந்து நான் எங்க போறதுல வந்து ரொம்ப கொஞ்சம் பயமாவே இருந்தது அந்த இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் அந்த ரெசார்ட்டுக்கு போறது எல்லாம் அந்த கொடைக்கானல் ட்ரிப் இப்ப வந்து மறக்கவே முடியாதுங்கனால
உம் சரி நானும் ரெண்டு வாட்டி கொடைக்கான போயிருக்கேன்
உஓம் உம்
ஒரு வாட்டி காலேஜ்ல இருந்து கொட்டு போனாங்க சும்மா காலையில போயிட்டு ஈவி்னிங் வந்தோம் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஃபேமிலி கூட போனோ
உம் உம்
சரிரி நைட் என்ன சாப்பாடு
நைட்டு வெளியில இட்லி ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன்
செரி செரி
டயர்டா இருக்கு ஒரு சில பேர் சாப்ப சப்பாடு வேணுங்கிறாங்க இன்னும் ரெண்டு பேர் வந்து போதும் நாங்க தூங்கிடுவோம் எங்களுக்கு எது வேணா பால் மட்டும் போதும்ங்கிறாங்க
செரி செரி
எதுக்கு போட்டு நம்ம அதுக்கு ஒரு ஆக்கி உள்ள ரெண்டு சட்னி உள்ள போனமும் ஃப்ரிட்ஜில அதுக்கு ஏதாவது சிம்பிளா வெளியே வாங்கி சாப்பிட்டு தூக்கி போட்டுட்டு போங்க அப்படியென்ன
ச் செரி நானும்ந்தா இப்பதான் சமைக்க போறேன்
அப்படியா செரி செரி
செரி ஓகே உம்
சரி வெள்ளைன்னா சாப்பிட்டுட்டு போய் படுங்க நேரம் ஆயிடுச்சு
ஆஹ் செரி செரி செரி செரி
நெக்ஸ்ட் டைம் டூர் போனானனு அந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்புப்பா நெக்ஸ் வீடியோ வீடியோஸ் எல்லாம் எனக்கு சேன் பண்ணு
உம் செரி செரி அனுப்புறேன் சேரி கே உம் பாய் பாய்